ஹலோ ஆ எப்டிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி
எ ஆ நல்லா இருக்கோ சாப்ட்டீங்ளா மத்தியானோ
ஆ சாப்ட்டே நீங் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு ஆ சாப்ட்டாச்சு இப்ப என்ன டீ டைமே முடிஞ்சிருச்சு
நா சாம்பார் பண்ணி ட்டு காய்பொறியல் பண்ணே நீங்க என்ன சமச்சீங்க இன்னிக்கு என்ன ஸ்பெஷல்
நா இன்னிக்கி ஸ்பெஷல்ன்ட்டு இல்ல நாளைக்குதா ஸ்பெஷல் இன்னிக்கி என ஹஸ்பண்ட் பேங்ளூர் போயிட்டாரு அதனால நானு பசங்க மட்டுதான அப்டின் சொல்ட்டு அ காரக்கொழம் சுண்டக்கா காரக்கொழம்பு வெச்சு அ கேரட்டு பொரியலு மாம்பழ இருந்தது
இன்னிக்கு வெயில் அதிகமா இருந்தது காரக் கொழம்பு செஞ்சுருக்கீங்க சாப்ட்டாங்களா எல்லாரு
அது இல்ல சாப்ட்டாங்க அ அவ்ளோ காரமால்லா இருக்காது ஹா எரியுது அந்த மாரிலால்ல
கேவா அதான் செரி எப்டிதா சாப்பறாங்க
அப்டி இல்லமா எ நா ஊர்ல இருந்து வந்த பிறகு ரசம் செஞ்சேன் சாம்பார் செஞ்சேன் கறிக் கொழம்பு செஞ்சேன் இப்ப என்ன செய்யறது ஆப்ஷன் இல்ல காரக் கொழம்பு தா இருக்கு ஆப்ஷன்
ஏனா வெயிலுக்கு எனக்கு மயில் டா இருக்கனும் ரொம்ப காரம் ஸ்பைசியா புடிக்கல அதனால செரி அது பக்கமே இன்னும் நா போல ரொம்ப நாளாச்சி நா காரக்கொழம்பு செஞ்சே
செரி செரி வீட்ல அம்மா லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
ஆ சேரி நா நேத்துல இருந்து ட்ரை பண்றன்
ஆமா எனக்கு வொர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிடுச்சி அதனாலதா என்னால வர முடியில
இல்ல நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு ஒரு ரெண்டு டிரெஸ்ஸு தச்சி தருவியா அப்டின்னு கேக்கறதுக்காக கால் பண்றன் எடுக்கவே மாட்டேங்கிற
இந்த வாரம் ஃபுல்லா நா பிஸி ஏனா வந்து யூனிஃபார்ம் ஆடர்ஸ் போயிட்டு இருக்கு ஸ்கூல் டைம் இல்லையா ஆமா
ஆமா ஆமா
அந்த ஆடர்ஸ்லாம் போயிட்டுருக்கு
சோ அதா நேத்து நைட்டு கால் பண்ணம்போது கூட பிஸின் மெசேஜி போட்டியோ
ஆமா ஏனா வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் ரீ ஓபன் ஆனனால ஒரு செட்டாது குடுங்க பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் யூனிபார்ம் நாங்க
உண்ம தா ஆ எங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்ல அவங்க கூட அதா சொன்னாங்க இல்லக்கா இப்பதா நா வாங்கனன் லாஸ்ட்டு மன்த்து லாஸ்ட்ல தா வாங்கனன் இப்போ போய் குடுத்தா அவன் என்ன சொல்றான்னா ஒரு பிப்டீன் டொண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தா தருவன் அப்டின்னு சொல்றாங்க்கா அப்டின் சொல்லிச்சி அதுவும்
ஏனா வந்து ஸ்கூல்ல வந்து கலர் ட்ரஸ் போட்டு வந்தா இது ஃபைன் பே பண்ண னுவாங்க பேரண்ட் கூட்டு வர சொல்லுவாங்க லெட்டரும் எழுதிட்டு நம்ம இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு
ஆஹ
இவ்ளோ ப்ராசஸ் பண்றதுக்காக எங்கள போட்டுப் பாடுபடுத் தறாங்க நீங்க தச்சி குடுங்க ஒரு டிரஸ்ல என்ன ஆயிட போது ஏங்க உங்க
இல்ல அதே ஸ்கூல்ல தா படிக்கிற பையன் தெரியும் செரி ஏதோ டிலே ஆனா என்ன கலர் டிரஸ்ல வந்தா என்ன இல்ல அவன் கலர் டிரஸ் போடக்கூடாது மத்த கொழந்தைங்க என்னா அப்ஜெக்ஷனா பண்றாங்க
அது அது அவங்க போட்டு போறத பாத்து மத்த கொழந்தைங்க ஆசப்படறாங்களாம் அதுனாலதான சாட்டேஸ் ஸல இங்க எங்க சைட்ல எல்லா வந்து ஸ்கூல் டிரஸ்ஸு க போட சொல்லிட்டாங்க சாட்டேஸ்லலாம் பஸ்ட்டு கலர் டிரஸ் பசங்க வீட்ல போயி வந்து சொல்றாங்களா இந்த மாரி அந்த பொண்ணு இந்த டிரஸ் போட் சுவரா இந்த பையன் இந்த மாரி காஸ்டியூம்ல வரா எனக்கு அது மாரி எடுத்து குடுங்க இந்த மாரி ரேட்ல எனக்கு ஷூ வாங்கி குடுங்க அப்டின் சொல்லிட்டு அதனால அது அந்த சிஸ்டமே எடுத்துட்டாங்க சாட்டே ஸ்கூல் வச்சாலு ஃபுல் டே வந்து நீங்க யூனஃபார்ம்ல தா வரனும் கலர் டிரஸ் நாட் அளோடுன்ட்டு இப்ப இன்பாம் பண்ணிட்டாங்க
ஓஹோ
எங்க ஏரியால அந்த ரூல்ஸ் இருந்துச்சி டு சாட்டேனா எல்லா பசங்களும் கலர் கலரா டிரஸ் போட்டு போவாங்க நா பாக்க அழகா இருக்கும் சேரி எல்லா வந்து ஸ்கூலுக்கு வந்தா கலர் டிரஸ் போட்டு போறாங்க ஆனா அது இந்த மாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்ஸ் பேரண்ஸ் மீட்டிங் வச் சாங்களா எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க
ஓ ஓ ஓ ம்
இந்த மாதிரி நீங்க வந்து வச்சு ட்டு இந்த மாரி பண்றதுனால பசங்க எங்க கிட்ட வந்து கேக்றாங்க எங்களால அத அஃபர்ட் பண்ண முடில நாங்களே இ்வ்ளோ தா சம்பாதி க்கிறோ நீங்க எப்டி நீங்க பண்ணுவீங்க அதனால எங்களுக்கு வந்து இதுவே வேண்டா அப்டின்னு எல்லார்மே ஒரே இதுவா பேசுனதுல அவங்க
இன்னுமா இன்னுமா இந்த கான்சப்ட்லா போகுது ஸ்கூல்ஸ்ல அப்ப மொதல்ல இருந்ததுன்னு சொல்லிதா யூனிஃபார்மே கொண்டு வந்தாங்க இப்ப இது வேரயா ஆ
மட்டும் கலர் ட்ரெஸ் அலோ பண்ணிருக்தாங்க அதுவுமே இப்ப கட் பண்ணிட்டாங்க அன்னிக்கு மட்டு அலோட் அதுவுமே ஒரு சில ஸ்கூல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போடக் கூடாதா சாக்லேட் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றீ ங்க அதுனால வந்து அன்னிக்கும் நீங்க வந்து எது இது பண்ணாதீங்க அப்டின்றாங்க
ம் ஆ
எப்டி எப்டியே யோசிக்கிறாங்க
ஆமா ஆமா எய ஃப்ரெண்டு எய ஃப்ரெண்டு சொன்னா அவ இப்ப இருக்க மாட்டாடி ஈவினிங்ல பண்ணு அப்டின்னு சொன்னா சேரி நா நேத்து பண்ணமா நைட்டு அப்டின்னு சொன்னாட் ட அ மேபி கடையில இருப்பா ஆ
ல வந்து டிஃபன் தடபுடல்லா வந்து இட்லி செஞ்சுட்டு சட்னி அரைக்க சொல்லிட்டு இருந்த சட்னி எனக்கு செஞ்சு குடுங்க அப்டின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுருந்த ஏன்னா லேட் ஆயிடுச்சு
சேரி எல்லா எல்லா சுடிதாசா சுடிதாஸா சுடிதாஸ் மட்டுமா இல்ல எல்லா ட்ரெஸ் எல்லா தப்பீங்களா யூனிஃபார்ம்ஸ் அ ப்ளவுஸ் ஆ பிளவுஸ் எல்லா தப்பீங்க ளா ஃப்ராக் மாடல்லா தெரியுமாப்பா உனக்கு
அதுன்னும் நல்லாவே தெரியு எல்லா பேடல் டைப்பும் தச்சிருச்சு
அப்டியா
இங்க எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்கள வச்சு டெமோ பாத்துப்ப அவங்க ஏதாவது கொடுப்பாங்க எனக்கு டெமோ அவங்க தா அது அவங்கள வச்சு டெமோ பாத்துப்ப
செரி செரி செரி நா அப் எய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தன்னா வர அப்ப இந்த இந்த ரேயான் ரேயான் கிளாத் இருக்குல்ல அதுல தைச்சா நல்லா இருக்கு மா ஜஸ்ட் வீட்ல போடுற மாதிரி
கம்ஃபர்ட்டபுளா இருக்கும் அது மெயின் என்னன்னா உங்க உடம்புல இரு இருக்கிறதே தெரியாது வெயிட்லெஸ்ஸா இருக்கும்
ஆமாப்பா ரேயான்கு வந்து நம்ம லைனிங் குடுத்து தைச்சா நல்லதா இல்ல அப்டியே தைச்சா நல்லதா
ரேயான் கிளாத்து உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர் தெரியாம இருக்குன்னா நீங்க அப்டியே தச்சு இப்ப சாரீஸ் எல்லா வந்து பூனம் சாரிஸ் ஒன்னு ஒரு சில சா சரியில திக்கா இருக்கும் இல்லயா நெறைய பேர் இப்ப வந்து சாரி எல்லா கவுனா கன்வெர்ட் பண்ணிறாங்க
ஆமா ஆமா வீட்டுல தூங்குதே சாரீ ஒரு சூட் கேஸ் முழுக்க பழைய சாரீ தூங்குது
அதனால எல்லாருமே வந்து பட்டு சாரி எல்லா வந்து நல்ல மாடலா
எல்லா கவுணா ஆஹ் அஹ் செரி செரி அதுவும் உன்மதா கரெக்ட்டு
ஏன்னா வந்து சாரிஸ் சே இப்ப நெறைய பேர் லைக் பண்ண மாட்டன்றாங்க ஃப்ராக்கா ஆனா அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கா அதனால தா
ஒரு நிமிஷ ஒரு நிமிஷ என்னது
ஃபிராக்கா இருந்துச்சுன்னா ஈஸியா அவங்க வேர் பண்ணிக்கிறாங்க ஆனா இதுவே வந்து சா ரீன்னா பிளவுஸ் இதெல்லா கன்வெர்ட் பண்ணி அவங்க போடுறதுக்கு கொஞ்சோ கஷ்டப்பட்றாங்க
இல்லப்பா நா எதுக்கு கேட்டேன்னா எங்க அண்ணி வந்து ய இந்த இதுல மீஷோல இருந்து ரேயான் கிளாத் வாங்குனாங்க அது நால்ர மீட்ரோ என்னமோ சொன்னாங்க அது ஒரு ஃபிராக் தைக்கிறதுக்கு அவ்ளோ இது அவ்ளோ வேணுமா
ஆமா கண்டிப்பா வேணு ஏன்னா வந்து அது சர்க்கிள் க்கு இல்லைன்னா ஃபீட்டு எல்லாத்துக்குமே வந்து கா கிளாத் எடுக்கு ஏன்னா நீங்க பெரியவங்க இல்ல சின்ன கொழந்தைங்களுக்கு பண்ணலா அதுவுமே வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரெண்டு டிரெஸ்ஸா ஸ்டிச் பண்லா ஆனா வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பா ஃபைவ் மீட்டர்ஸ் ஆயிடு
அது நல்லா இருந்துதா அவங்க போட்ட இது செரி
ம் நெறைய இப்ப மீஷோல நெறைய இருக்கு
அ நார்மல் டெய்லர்ஸ்கிட்ட இல்ல இது இந்த மாரி டிசைனர்ஸு அப்டி இருப்பாங்கல்ல டெய்லர்ஸு அந்த மாரி அவங்ககிட்டதா தெச்சே அப்டின் சொன்னாங்க அவங்க போடும்போது நல்லா இருந்தது அதுக்காகதா உங் எனக்கு ஒரு டவுட் வந்தது அதா
இல்ல எல்லாரு எப்டி மாறிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இல்லன்னா வந்து இந்த பிரிண்டர்ன்னு ஒரு ஆப் இருக்கு
ஆமா பிரிண்ட்ரெஸ்ட்டோ என்னமோ சொல்லுவாங்க
ஆமா பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்ல போயி ஆமா கரெக்ட்டு அங்க போயி டிசைன்லா பாத்து ஆமா அதுல பாத்துட்டு டிசைன் நா சொல்லுவே நீங்க என்ன டிசைன் வேண்ணாலு பாருங்க தயவு செஞ்ச டபுள் கலரா இருக்கறதா பாருங்க எனக்கு அப்பதா டிசைன் பண்ண முடியு சேம் கலர்ல எடுத்துட்டு வராதீங்க அப்டின்னு சொல்லுவே அப்பதா வந்து அந்த வேரியேஷ ன் பாக்கும்போது ஓகே இவங்க டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியு சேம் கலரா வந்த்ச்சுனா டிசைனே தெரியாது
எதுக்கு மா டாப் அண்ட் பாட்டம்க்கா இல்ல ஃபிராக்குக்னா சேம் டிசைன்தான ஒரே
ஆஹா அதுலயுமே வேரியேஷன் பாக்லா இப்ப முந்தி பா முந்தி சைடு வருது இல்லையா அது இல்லைன்னா பிளவுஸ் சைடு வந்து மேல வரைக்கு போட்டுட்டு கீழ வந்து இந்த பேலன்ஸ்ல இருக்க சாரீ நம்மோ மடிப்பு வைப்போ இல்லயா அது கா அது காட்டும் போது கான்ட்ராஸ்ட்டா நல்லா இருக்கு பாக்கற
ஒ டாப்புக்கு இந்த கி இடுப்புல இருந்து வர்ற இதுக்கு ஃப்ளார்க்கு அது தனி தனியா சேரி சேரி ஓகேம்மா அது வந்து பட்டு சாரீஸ்ல அந்த மாரி பண்ணிக்லா ஏன்னா பட்டு சாரீஸ்ல வந்து அந்த முந்திய வந்து டாப்பா எடுத்து போட்டுக்கலா
ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே பரவால்லயே நல்ல ஐடியாஸ்லா சொல்றீங்க
இப்ப நெறைய பேரு அந்த மாரிதா இப்ப வேர் பண்ணிட்ருக்காங்க நானே நெறைய பேருக்கு அப்டிதா ஸ்டிச் பண்ணி குடுத்துருக்கே
ஓஹோ அங்க எப்டி இது ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லா
இங்க அஃபோர்டபிள்தா நா ரொம்ப சார்ஜ் பண்ண மாட் டே ஆனா ஒரு ஃப்ராக்குக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்குமே சார்ஜஸ்லா இருக்கு வொர்க்குக்கு ஏத்தா மாரி
ஆமா பிளெய்னா இருந்ததுன்னா ஒன்னு இது ப்ராப்ளம் இல்ல இதே ஒர்க்கு இருந்ததுன்னா அது கொஞ்சோ கஷ்டோ இல்ல தைக்கிறதுக்கு
ஆமா ஏன்னா அந்த டிசைனுக்கு சார்ஜஸ் நம்ம சொன்னாலு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க நான் வீட்லதான் ஸ்டிச் பண்ணி தரேன் கடைக்கு எதும் போறதல அதுனால அவுங்க வந்து இதுல என்னப்பா இருக்கு கம்மிய தானே ஒர்க் இருக்கு அப்டின்னு அவுங்களே டிசைட் பண்ணிப்பாங்க நான் சொல்வேன் என் ஒர்க் எனக்குதானே தெரியும்
ஆ ஹ செரி ஓகேம்மா நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலியே
இல்ல இல்ல நீங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணல இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாதான் இருந்தது
அதான் அதான் நான் அந்த பக்கம் வந்தா எடுத்துட்டு வரேன் ஓகே வா எனக்கு ஒரு நார்மலா ஒரு ரெண்டு ஃப்ராக் மாரி மாடல்ல தெச்சு குடுங்க ஓகே வா ஆ தேங்க்யூமா